உம் நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கேன்டா
உம் அப்பறோ நேத்து வந்து பாத்தீங்கனா ஆ இப்ப படிச்சு முடிச்சுட்டு எந்தெந்த வேலைக்கு போனா நல்லா இருக்கு அப்டிங்கற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்துட்டு நடந்துச்சுங்க
உம்
அப்ப வந்து பாக்றப்ப நெறைய விஷயங்கள் வந்து ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலு ஒரு வகையில வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது
உம்
எனக்கு தெரிந்த ஒரு புதுசா அறிமுகமான ஒரு நபர் வந்து பாத்தீங்கனா பி எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்டி வந்துட்டு படிச்சிருக்காங்க
உம்
இந்த இ காமஸ் ச வெப்சைட்ல வந்து நெறைய வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு
உம்
அப்ப அந்த இ காமஸ் வெப்சைட் வேலைக் பாக்குற கம்பெனி வந்து பேங்ளூர்ல வந்துட்டு ஒண்ணு இருக்கு
செரி
ஆனா அங்க வந்து அவுங்க என்ன பண்ணுவாங்கனா வெளிநாட்டு ஆ துறைகளுக்கு தா வேலைகள் வந்து நம்ம இந்த சென்டர்லருந்து பாத்து தர மாதிரி இருக்குமாமா
ஆ ஹ
அப்ப அவுங்க வந்து பாத்தீங்னா இப்ப அமெரிக்கா அப்டினா அங்க பகல்னா இங்க நமக்கு இரவு
ஆமா
ஆனால பாத்தீங்கனா தினமும் இரவு நேரத்துல தா வந்து அந்த ப்ராஜெக்ட்டு வேலைகள் வந் து இருக்குமாமா
ஆ ஹ
அப்றோ எப்டி தம்பி சமாளிக்றீங்க மொத்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறு படுல்ல அப்டின்னா அவுங்க சொல்றது என்னனா நம்ளுடைய உணவு முறை கட்டுப்பாடு தினமு வந்து யோகா அல்லது நடைபயிற்சி ஒரு மூணு மாடி நாலு மாடி ஏறி போயி தா க வேலைக்கு போகணுமாமா லிஃப்டுல்லா நா பயன்படுத்த மாட்டேங்க நா வந்து அந்த மூணு மாடி நாலு மாடி ஏறி எறங்குவே அந்த மாதிரி ஃபிசிக் லா ஃபிட்டா இருக்கறனால எங்களுக்கு தினந்தோறு ஆ இரவு பணி செஞ்சாலு அது வந்து ஒடம்பு பாதிக்கிறதில்ல
ம்
ஆ அப்டி சொல்லி சொன்னாங்க சோ ல துறைகள் வந்து இரவு நேரத்துல தா முழுமையா இயங்குது அதுல இளைய ச சமூகத்தினர் பணோ சம்பாதிச்சாலு அதுல எவ்ளோ கஷ்டங்கள அவங்க தாங்கி வராங்க அப்டிங்கிறப்ப வந்துட்டு அது கொஞ்சோ கஷ்டமாதா இருந்துச்சு மனசு
ம் ம் னே இப்ப எல்லாமே இந்த ஐ டி கம்பெனி எல்லாமே நைட் நைட் டூட்டி ஜாப் தா எல்லா வந்து யு எஸ் கு யூ கே க்கு அதுக்குதா பண்றாங்க
ம்
ங்க ஆனா எங்க பொண்ணுலாமே நைட் ஷிஃப்ட்டு தா ஒர்க் பண்ணாங்க அதுல தா ஒடம்பு ப்ராப்ளமாயி இனிமே இது வேண்டா வி ட்டுடுன்னு சொல்லி ட்டுடு ன் சொல்லி நாங்க ஜாப் குய்ட் பண்ண சொல்லி அதுக்கப்றோ எங்க கம்பெனிலயே ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணாங்க
ம்
அது பண்ணிட்டு அதுக்கப்றோ தா அவுங்க திருப்பியு ஜாப்புகட்டி எ ஃப்ரெண்டுக்காக கூட போனாங்க ஜாபுக்கா இவளுக்கு அட்டன் பண்ணும்படியுமாச்சு தொணைக்கு போயி அட்டென் பண்ணும்படியுமாயி அதுக்கப்றோ வேல கெடச்சது
ஓ இவுங்க படிச்சிருக்றது பி டெக் னு சொன்னீங்ளா
டெக் இன்ஜினியரிங் கம்ப்யூட்ரு சயின்ஸ்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் செரி செரிங்க இவுங்களுமே கம்ப்யூட்ரு தா படிச்சுருந்தாங்க பி எஸ் சி அ இந்த குரூப் நம்ம
அதா பி பி இ யோட ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கு போர்ஷன் வரு பி எஸ் சி கம்ப்யூட்ரு சயின்ஸ் வந்து பி இ யோட ஃபர்ஸ்ட் இயர் போர்ஷன்
ம் இவங்களுது வந்து ஐடி பீல்டு கெடையாது அ இ காமர்ஸ் வெப்சைட் அமேசான் அ ஃப்லிப் காட் அந்த மாதிரி இவங்களோட ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் அதுலயே ஒரு பதினஞ்சுல இருந்து இருவது டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்குமோமாங்க டெலிகாலிங்ல ஆரம்பிச்சு ப்ராடக்ட் புக் பண்றதுல இருந்து அ மல்டிபுள் இது வந்து
இந்த ட்ரக்கிங் ஐடிலா இருக்கு அதுல இப்ப நம்பொ ஒரு கொரியர் புக் பண்றோல அது எங்க இருக்கு நீ எப்டி தெரியு நமக்கு இந்த மாரி ஸ்டாஃப வச்சு ஆ அவ்ங்களுக்கு வந்து ஜிபி ஆர் எஸ் லா குடுத்து அது எந்த எடத்துல இருக்கு எந்த ஹப்புல இருக்கு அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்க்கு போயிடுச்சா அப்டின் செக் பண்ணுவாங்க
ம் நிச்சயமா நிச்சயமா ஏனா பல துறைகள் தெரிஞ்சு வெச்சுக்கிறது வந்து நல்லது தானுங்க ஏனா நாளைக்கி நம்ம வீட்லயு படிச்சு முடிச்சுட்டு வராங்க அப்டினா
ஆமா
என்னென்ன இருக்கு அப்டின்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சு வெச்சுகிட்டாவாவது நம்ம அவுங்களு ஒரு கைடன்ஸ் குடுக்கறதுக்கு
ம்
ஆ யூஸ் ஆகு
ம் ம்
இன்னொரு நண்பர் வந்து சொன்னாரு அவுங்களுடைய தங்கை வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரை பண்ணி நீட்ல ரெண்டு டைம் பாஸ் பண்ணியு நீட்ல பாஸ் பண்ணாலுமே உடனே எல்லா கவர்மெண்ட் காலேஜ் கெடச்சிறாது கெடைச்சராத ஆமா
அ ஆஹா
அதுல கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹையா இருந்தாதா பியூர் கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து கெடைக்குமாமா இல்ல அப் டினா எய்டடுல வந்துட்டு டொனேஷன் கட்டணுமாமா இப்ப டொனேஷன்ல்லா கட்ட முடியாது உனக்கு பியூர்ல வந்து எப்ப கெடைக்குதோ அப்போ நீ வந்து இது பண்ணிக்கோ அது வரைக்கு நீ இன்ஜினியரிங் சேந்துக்கோனு சொல்லி சேத்தி விட் டாங்ளாமா
ஆய்யய்யோ
பின்ன அவுளு இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்திருகாங்க மூணாவது தடவையும் மறுபடியு நீட் எழுதலா அப்டின் ட்ரை பண்ணிருக்காங்க
ம்
அப்ப அந்த நண்பர் என்ன பண்ணிருக்காரு அ அந்த நீட்டுக்கு அப்ளை பண்றதுக்காகவு வேறொரு வேலைக்காகவு கம்ப்யூட்டர் சென்ட்ருக்கு போயிருக்கப்ப அங்க இருக்கற அண்ணாட்ட கேட்டு இருக்காங்க இப்ப மருத்துவ துறைல அ ஆ என்ன நிலவர போயிட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு வெட்னரி டாக்டருக்கு வந்துட்டு அப் கவுர்மெண்ட்லந்து அப்லிகேஷன்ஸ் எடு த்துட்டு இருக்காங்க இன்னைக்குதா கடைசி நாளுனு சொல்லிருக்காங்க இந்த சகோதரரோ உடனே என்ன பண்ணிருக்காரு வேகமா வீட்டுக்கு போயி தன்னுடைய தங்கச்சிகிட்ட சொல்லவு அவுங்க வெளயாட்டுத்தணமா இல்ல நா டி வி பாக்குற விடுங்க அப்டி சொல்லிருக்காங்க இல்ல நீ கெளம்பி வா அப்டி சொல்லி அவுங்கள கம்பல் பண்ணி கூப்புட்டு போயி அன்னைக்கு இரவோடு இரவா மூணு மண்நேரோ ரொம்ப கடினமா இது பண்ணி ஏனா அதுக்கு தனியா போட்டோல்லா கோடிங் எதோ அட்டாச் பண்ணி எடுக்கணுமாமா அன்னைக்கு ஒன்பதர மணினால கடையு க்ளோஸ் ஆயிடுச்சாமா பல போராட்டத் துக்கப்றோ எல்லா பண்ணி அப்ளை பண்ணிட்டாங்க அடுத்த ஒரு மாச த்துல அவுங்களுக்கு கவுர்மெண்ட்ல இருந்து லெ கால் லெட்டர் வருது
ம்
நீங்க வந்து மெரிட்ல வந்து வெட்னரி டாக்டருக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க வருடத்துக்கே பன்னிரெண்டாயிரம் ரூபாய் என்னோ மோதானாமா
ஐய்ஐயோ
சேரின் சொல்லு ஆ மெரிட்ல சேந்து வெட்னரி டாக்டரு முடிச்சுட்டாங்க
ஓ
முடிச்சுட்டு என்ன பண்ணி இருக்காங்க பி ஜி வந்து சேந்து இருக்காங்க அதுலயே படிக்லான்ட்டு
ஹ
பி ஜி சேந்துட்ருக்கு போதா அரசாங்க வந்து து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்திருக்கு வெட்னரி டாக்டர்ஸ்கெல்லா அதே இந்த பொண்ணு பயங்கரமா படிக்கு போல எந்த எக்ஸாம்னாலு அட்டன் பண்ணுமா ம செரினு சொல்லி அ ட்டன் பண்ணா ஒரு போன மாதோ வந்து பாத்தீங்கென்னா அந்த பொண்ணுக்கு அரசு பணி கெடைச்ருச்சு
பரவால்ல
இப்ப என்ன சொல்லி இருக்காங்கன்னா நீங்க ஒரு ஐம்பது நாட்கள் வந்துட்டு அங்க போயி ட்ரெய்னிங் எடுத் துட்டு அந்த கவர்மெண்ட் ஜாப்ல சொல்லிட்டு நீங்க திரும்ப காலேஜுக்கே வந்து பி ஜி முடிச் சுருங்க முடிச்சுட் டு அதுக்கப்றோ நீங்க போயி அந்த நிரந்தர பணில சேரும்போது உங்களுக்கு இப்ப வந்து அவுங்களுக்கு நாப்பதாயிரமோ அறுவதாயிரமோ சம்பளமாம்மா சென்னையில ஆ சென்னை அரசு மருத்துவமனையிலயே விலங்குக்கான மருத்துவ துறையிலேயே கெடைச்சிருச்சாமாங்க அப்ப பி ஜி முடிச்சுட்டு போனா சம்பளோ வந்து இன்னு அதிகமா கெடைக்கு அப்டிங்கிறனால இப் ப அவங்க பணிபுரியிற இடத்துலயு அதுக்கு சம்மதோ குடுத்துட்டாங்களாமா நீங்க ட்ரெய்னிங் மட் அட்டன் பண்ணிட்டு போயி உங்க பி ஜி முடிச்சுட்டு வந்துருங்கென்னு
உம் லக்கு
உம் நொடியில வந்து அந்த வாழ்க்கை வந்து அவரோட சகோதரர்னால எப்பிடி மாறி இருக்கு பாருங்க
தலை எழுத்தே மாரிட்ச்சே
நிச்சயமா இத்தனைக்கி பாத்தீங்கென்னா அந்த ஆ சகோதரரோட பேச்ச வந்து அவுங்க வீட்ல அப்ப கேப் பாங்களான் கூட தெரியாத ஒரு சூழ்நிலையாமா ஏன் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ்டெண்ட் ஆயிட்டனால அவர் வந்து கல்லூரி டிஸ் கண்ட்டின்யூ பண்ணி வேற காலேஜ்ல போய் படிச்சிருக்காங்க
பிளாக் சென்ஸ்
அப்டிங்கும் போது ஒரு போராட்டமான சூழ்நிலைல தா வந்து இது அவர் அவுங்க வீட்டுல தெவி தெரிவிச்சி இருக்காங்க ஆனா கண்ண மூடி கண்ண திறக்கறதுக்குள்ள அந்த பொண்ணனோடய தா கஷ்டப்பட்டாலு பரவா இல்ல தன்னோடய தங்கையினோட வாழ்க்க நல்லா இருக்கணு
அப்டின்னு சொல்லிட் ட்டு அந்த பெண்ணோட தலையெழுத்தையே மாத்திருக்காங்கு
அதா அதா அதிஷ்டம் வேணுமா எல்லாத்துக்கு
நிச்சயமா நிச்சயமா அது வந்து நடக்கணு அப்டின் இருந்ததுன்னா அது எத்தன தடங்கல் இருந்தாலு நடந்த்ரு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கு
ம்
அதுதா அனால பல்வேறு துறைகள் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிக்கிட்டோ அப்டின்னா நிச்சயமா நமக் அது வந்து ஏதோ ஒரு நேரத்துல உதவு
ஆமா அப்ப மருத்துவ படிப்புலியே ஹார்ட்டுக்குருக்கு வ ஜென்ரல் சர்ஜன்ருக் கு அப்றோ இனு கண்ணுக்கு கண்ணுக்கு பாக்கறன் டாக்டர் படிப்புருக்கு ப்ற காதுக்கு ஈஎன்டி இருக்கு இல்லையா அந்த துறைக்கி தனி டிபாட் மன்ட்ருக்கு அதாவ்இ டாக்டர் படிப்புன்னா உன்னையே நம்ப நம்பி போயி அப்ளை பண்ணக்கூடாத் எந்தத்தோ அது அல என்ன டிப் பாட்மண் கடைக்குதோ அதுக்குத் தகுந்தா மாரி நம்ம அடாப் பண்ணிக்கிணு
ம் ம்
அப்டி பண்ணின்டோனா நமக்கு அந்த ஏமாற்றோ இருக்காது கடைக்கில
ஏமாற்றோ இருக்காது அதே மாதிரி இந்த வெட்னரி திக்கு வந்து நீட்ல ரொம்ப ஹையஸ்ட்டு ஸ்கோர் அந்த மாதிரி எல்லாமு வந்துட்டு தேவையில்லையாமாங்க
ஆ
அ அதாவ்து டுவெல்த்ல நல்ல மதிப்பெண் இருந்தா மட்டு போதுமாமா பிற்காலத்துல நீட் டிதுமே வந்துட்டு அ இவ்ளோ கட் ஆஃப் இருக்குணுன் வர்லா ஆனா இவங்க படிச்ச பேட்சுக்கு வந்து அந்த நீட் மார்க் வந்து அவங்க இது பண்ணல
பரவால்ல உம்
அப்டி சொல்லிப் போட்டு அவ்ங்களுடைய ஆ உண்மை கதைய சொல்லும்போது கேக்குறதுக்கே நமக்கே ஒரு ப்ரமிப்பா ருந்தது
ம் ம்
அதனால நம்ம வந்து ஒரு குறுகிய நோக்கத்தோட தெரிஞ்சுக்காம நெறையா விஷ்யுங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தானா நிச்சயமா வாழ்க்கையில ஏதாவொரு சூழ்நிலையில அது கை குடுக்கு
நிச்சிமா
சரிங்க நாளைக்கே நம்ம ம் நிச்சயமா நிச்சயமா ஓகேங்க நன்றி வணக்கம் ம் எனக்கே தூக்கோ வந்துருச்சுடா கால் கட் ஆக மாட்டேங்குது என்னடா கால் இன் ப்ரோக்ரஸ் ப்ரோக்ரஸ்னே வருது கட் ஆக மாட்டேங்குது
ஹலோ ஹலோ அழைப்பை துண்டிக்கணு
இல்ல ஆக மாட்டேங்கிதுங்க
அப்படியா சரிஸ்